வணக்கம்மா எப்டி இரிக்
ஆ நான் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லாருக்கே சாப்பிடிங்கலாம்மா நீங்க
அ சாப்பிட்டேங்கா நீங்க
இப்ப என்ன சாப்ட்டீங்க காலைல
காலைல நா வெண்டகா குழம்பு உம் ரசோ சாப் ப்பாடு அவ்வுளதா இன்னிக்கு தெனவு நெறைய செய்வே இன்னிக்கு வந்து பொரியிலு வெரைட்டி ரைஸ் கட்டாயிடுச்சு
வெண்டக்கா பொரியல்
வெண்டக்கா கொழம்பு ரசோ
வெண்டக்கா கொழம்பு ரசம் சாப் பாடு இதுவே வந்துட்டு ரெண்டு கொழம்பு இருக்குல்லியா இதுலியே உங்குளுக் க்கு ரசம் ஒரு இதுவு வெண்டக்கா குழம்பு இருக்குல்லியா மார்னிங் டிஃபன் எதுவு செய்லீங்களா
இல்லங்கா நா எய் நா வந்து இங்கி எல்லா வந்து அப்டி கெடையாதுக்கா அதாவுது என்ன சொல்றதுன்னா காலையில வந்து சாப்பாடு ரசோம் பொரியலு அதுல்ல அது இன்னிக் வெரைட்டி ரைஸ் ஒரு டிஃபன் ஒரு சட்னி எப்பவுமே இவ்வுளோதா டெய்லி செய்வே
ம் ம்
இன்னைக்கு வந்து இன்னக்கி ஸ்கூல் லீவுனால இன்னக்கி வந்து ரெண் டே மெனுதா ரொம்ப டயர்டா இருந்ச்சுனு தெய்யில
ஓகே ஓகே உங்களுக்கு நீங்க மட்டு இருக்கீங்ளா
நா அம்மா வீட்ல இருக்கோங்க்கா நானு அம்மா அவுரு பைய தம்பி எல்லாமே இருக்கோ அப் ப்பா எறந்துட்டாங்க எ கொழந்த பொறந்தோன இங்கே இருந்துட் இருந்துட்டோ
அஹ் மாமியார் இருக்காங்ளா
ஆஹ் இல்ல எங் அப்
இல்ல இல்ல மாமியார் இருக்காங்ளான் கேக்க
அவலா இருக்காங்க
உம் உம் அப்ப அவ்ங்க கேக்கல ஏ அம்மா கூட இருக்கீங்க அப்டி இப்டின்
இல்ல அவிங்க வீட் ட்ல மூணுமே பசங்ளா
உம்
இங்க யாரு இல்ல
நீங்க மட்டு ஒரே பொண்ணா
ரெண்டு ரெண்டு பொண்ணு ஆஹா தம்பி எல்லா யார் இல்ல அக்கா தங்கச்சியெல்லா இல்ல அக்கா ஒன் னுதா அவளுக்கு கல்யாண ஆயி நல்லா செட்டில் ஆயிட்டா அதுனால செரி இவ்ளு இங்கெ அவளு வரதில்ல அப்பப்ப வருவா
உம் நீ நீங்க அதனால அம்மாவ பாத்துட்டு நீங்க அம்மாவ போல இருக்கீங்க ஒகே ஓகே யாரோ ஒருத்தவ்ங்க பாத்துக்டா செரி தா உங்க ஹஸ்பண்ட் எதுவு சொல்லாம உங் அம்மாவ நல்லா பாத்துக்கிட்டா நல்லது தானே
அது அவருமே புடிவாதம் பண்ணிட்டு வரவே மாட்டேன்ட்டாப்டி நா எப்டி மாமியார் வீட்ல வந்து இருக்கணு அப்டின்லா ஒன்னு இல்ல எ அம்மா வீடு சொந்த வீடுதாங்க
அப்பன் அஹ் உங்களுக்கு மாமியார் வீடு
அப்ப சொந்த வீட்ல வ இருக்கும் போது அம் வ மாமியார் கூட இருக்கும் போது இது உங் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மாதிரி தா
ஆமாங்க்கா
இப்ப வாடகலெல்லாம் இல்லாம இருக்கலாம்ல்ல நீங்க வெளிய
ம் அத சொன்னா இவர் புரிஞ்சுக்காம உண்மதாக்கா அத சொன்னா புரிஞ்சுக்க மாட் டேங்கிறாரு பத்து செண்டு இடம் மூணு செண்டு எடத்துல தான் வீடு கட்டிருக்கோம் இன்னு ஏழு செண்டு எடத்துல வந்து செடி வீட்டுக் தேவையான செடில காய்கறி எல்லாம் போட்டுருக்கோம்
ம் மாமியாருக்கு நீங்க வந்துட்டு சும்மா இருக்கிற மாதிரி இல்லாம உங்களுடைய அம்மா அவுங்களுக்கு மாமியார் தான வேணும் பாத்துக்கிட்டு
ஆமாக்கா இல்ல எங்க அம்மா வீட்டுல இருக்காதுங்கா எங்க அம்மா பூ மார்க்கெட்டு போவாங்க காய் செலவெல்லா அவுங்க பாத்துக்குவாங்க என்ன காய் தேங்கா வியாபாரம் பண்றாங்க இந்த தேங்கா காய் இதெல்லா எங்களுக்கு ப்ரீதான் செலவு கூட எங்களுக்கு இல்ல கரண்டு பில் செலவு தண்ணி செலவு எதுவுமே இல்ல எங்களுக்கு உம் அதனால மளிக ஜாமானா மாசம் ஒரு ஆயிரத்த ஐநூறு ரூபாய்க்கு வாங்குனா வேலை முடிஞ் சு அவ்ளோதா
உஹம் உம்
அந்த ஒரு செலவுதான் எங்களுக்கு
பப் அப்றம் என்ன மிச்சம் பண்ணலாம் உங்களு
ஆஹ் உளுந்து பருப்பு இதெல்லாமே அவுங்க வாங்கிருவாங்க அம்மு உளுந்து பருப்பு மிளகா புளி இதெல்லாமே அவுங்க வாங்கிருவாங்க அப்புறம் காயும் காய் வீட்டுக்கு தேவையான காயு வாரத்துல ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பொ ஒரு பொரியில் ஒரு கொழம்பு ஒரு பொரியலு ஒரு கொழம்பு ஒரு ரசம்
உஹம் டெய்லியுமே ரசம் வச்சிருவீங்க
டெய்லியுமே ரச வச்சிருவேன் நானு
உஹம் அது டெய்லியுமே சாப்பிடடுறதுக்கு புடிக்குதா டெய்லியும் ரசம் வைக்கிறதுனால
நான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரசம் வச்சிருவங்களா
ஓ பருப்பு ரசம் தக்காளி ரசம் அந்த மாதிரி வச்சிருவீங்களா ஆஹ் உம் ம் அதனால ரசம் டெய்லி இருக்கும் ஆனா வெரைட்டிஸ்ம் ஆ ர சோ இருக்கு ஒரே ரசம் ரெண்டு நாள் இருக்காது
ஆஹ்ஹ இருக்காது
உஹம் எங்க வீட்டுல நாங்க வந்து குழம்பு வச்சாக்கா வந்துட்டு ரசம் உம் உம் எங்க அம்மா வீட்டுக்கு அப்பனா தூதுவள வந்துட்டு அந்த கொடியிலயே இருக்கும் பேர்ச்சிட்டு வந்துட்டு நாங்க அந்த ரசோ வந்துட்டு மொடக்கத்தான் மொட க்கத்தான் கூட கொஞ்சோ போடுவோ லைட்டா அந்த கசப்பு வர மாரி இருக்கு, ஆனா அது மூட்டு வலிக்கு கால் வலிக்கெல்லா நல்லது இல்லியா அந்த மொடக்கத்தான் அதனால அதெல்லா போட்டு கூட வைப்போ நாங்க ரசம் எப்பயாவது ரொம்ப சளியா இருக்கு அப்டின்னும்போது வந்து ட்டு தூதுவள வப்போ அது சளிக்கு நல்லது சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க்கா
சீரகோ நல்லா கொஞ்ச தட்டி போட்டு ஆ வெப்போ எங்க அம்மாதா எங்க வீட்ல எங்க மாமியார்தா சமைப்பாங்க ஆனா நாங்க வந்து ட்டு இருக்கறது வாடக வீடுதா ஆனா வாடக குடுத் து ஆறு ஏழு மாசம் ஆச்சு
சேரி சேரிக்கா
க்கு இங்க டிமாண்ட்தா என்ன இங்க அம்மா வீடு சொந்த வீடுதா
வாடக வீடு ரேட்டு ரெண்டு அதிகமா இருக்கு ஏக்கா
அ ரெண்ட் வந்துட்டு வெளி ஆளுங்களுக்கு அதிகோந்தா இப்ப எங்ளோட வர வெளி ஆளுங்களுக்கு ரெண்டாயிரரூபாவது அதிகமா இருக்கு இது வந்துட்டு இவரோட சொந்த அத்த வீடு
ம்
சோ அதனாலே இதுவரைக்கு அவ்ளோ நாள் குடு க்லன்றதுனால கேக்குறாங்க இருந்தாலு ரொம்ப பிரஷர் போட்றதுக் கடையாது வீட்ட காலி பண்ணுங்கனு சொல்லல அதனால கொஞ்சோ மேனேஜ் பண்ணிட்ருக்கோ
எவ்வளவு ரெண்ட்ங்க்கா
இது வந்துட்டு ஃபைவ் போது இப்போதிக்கு அஞ்சு சாயரரூபா வருது வாடக ஒரு ரூம் ஒரு சின்ன ஹால் ஒரு ரூம் கிச்சன் அவ்ளோதா இதுவே கம்மி ஆமா இதுவே கம்மி வெளில எல்லா போனா இந்த எடத்துக்கு வந்துட்டு எட்டாயிரரூபாவது வாங்குவாங்க
ஓ செரி செரிக்கா
ம் இந்த ஏரியாலலா கொஞ்சோ வாடக அதிகோ
மெயின் சிட்டிங்ளா
இது வந்துட்டு எப்டி சொல்லுவாங்க உங்களுக்கு இங்க எம் சி ரோடு் சென்னை வீராஸ்ல்லா சொல்றாங்க கேள்விப்பட்டிருக் கீங்களா ஆஹ் அது து கொஞ்சோ பக்கோ ஒரு கிலோமீட்டர் ஒன்ற கிலோமீட்டர் தா இங்க இருந்து
ஆனா அடிக்கடிக்கு பீச்சுக்கெல்லா போவீங்களா
அ அதலா இல்லமா பீச்சு பீ சோ இங்க இருந்து போனனா ஒரு இருவது நிமிஷோ அர மணி நேரோ ஆகு வண்டில போறதுக்கு அர மண் நேரத்துக் மேலயே ஆகுன் நெனைக் கிறேன் அதனா அவ்ளோ போனதுல்ல எண்ணி விரல் விட்டு எண்ணி சொல்லலாம் இந்த ஆறு வருஷத் த்துல நான் எத்தன தடவ பீச்சுக்கு போயிருக்கறேன்னு எங்க வீட்டுக்காரர் அவ்ளோவா ஆமா வெளிலல்லாம் கூப்ட்டு போக மாட்டாரு. அது ரொம்ப இது பண்ணி எதாவது சண்ட வருது எங்கயும் கூப்டுட்டே போக மாட்ரிகனு இந்த தடவ சண்டை போட்டாக்க ஒரு ரெண்டு வாரம் பத்து நாளைக்கு அப்புறம் கிளம்பு போலானுவாரு
இங்கெல்லாம் அப்டி கெடையாது. லீவ் உட்டா எங் ஆஹ் ஆஹ்
சொல்லுவாரு ஆன கூப்டுட்டு போக மாட்டாரு அன்னக்கி அன்னக்கி ஏதாவது ஒரு காரண கெடச்சிரு இல்ல அன்னக்கி எங்களுக்கு சண்ட வந்துரும்
உம் நீங்க லவ் மேரேஜ் ஜுங்ளா அரேஞ்சு மேரேஞ்சுங்களா
ஜ் மேரேஜ் தாமா
சர் சரிக்கா இங்கெல்லாம் அப்டி கெடையாது. வா ஏதாவது லீவ் வுட்டா போதும் வா வெளிய போலாம் நான் தான் போமாட்டேன் எனக்கே சலிப்பா இருக்கும். போயிட்டு இந்த வெயில்ல போயிட்டு வர்றதுக்கு புடிக்காதா
உம் அது நம்ம மட்டுனா பரவால்ல எனக் க்கு வந்துட்டு நம் கல்யாணம் ஆயிட்டே என்ன கூப்டுட்டு போல பசங்க இருக்காங்க பசங்க எல்லாம் வந்து ஃபோன் பாக்கறாங்க அவங்க நெறைய வந்துட்டு இப்போ நெறைய யூடியூப் வருசு வந்து வீடியோல்லாம் போடுறாங்க இல்லையா இந்த மாதிரி பால்ஸ்ல எல்லா போயிட்டு விழுற மாதிரி அந்த மாதிரிலா, இந்த மாதிரி என்ன எப்பதா கூப்புட்டுட்டு போற ஹோட்டல் கூப்புட்டுட்டு போய் என்ன எப்ப சாப்பாடு வாங்கி குடுப்ப ஹோட்டலுக்கே கூப்ட்டுட்டு போ மாட்றீங்க அப்படி எல்லா பசங்க பாத்துட்டு கேக்குறாங்க என்னோட பைய பாத்துட்டு க்குறா ஏ தீம் பார்க் அந்த மாரில்லா கூப்ட்டுட்டே போ மாட்டறீங்க. நா போயிட்டு அங்க கார் ஓட்டணு நா போயிட்டு அங்க வீடியோ கேம் வெளாட்ணு, நா பால்ல வெளையாட்ணு சறுக்கு மரத்துல இருந்து இது பண்ணி இது நறைய பால் கொட்டி நா அதுல வெளையாட்னு பசங்க ஃபோன் பாக்கும்போது இதெல்லா பாத்துட்டு நம்பள கேக்குறாங்க அது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்ல சேரி அங்கதா எங்கேயுமே கூப்பிட்டு போமாட்றோ, அட்லீஸ்ட் ஒரு பீச்சுக்காவது கூப்ட்டுட்டு போலால்ல. இது பட ஆமா படத்துக்கு கூட இது வரைக்கு ரெண்டு டைம் தா போயிருக்கு இந்த ஆறு வருஷத்துல அதுவும் திட்டி இது பண்ணி விருப்பமே இல்லாம ஆமா விருப்பமே இல்லாம வந்து எனக்கு டுவெண்டி டுவெண்டில ஆச்சு
எனக்குந்தா டவெண்டி எந்த மாசோன்கா
நவம்பர்
நா ஐய்யையோ டேட்டுக்கா
நவம்பர் கடைசி லாஸ்ட்
என்ன டேட்டு
அதுதா மாசமே முடிஞ்சு போச்சு அந்த டேட்டு தா
ஓ அப்டியா எனக்கு டுவெண்டி சிக்ஸ்சு
ம் ம் எனக்கு அப்ப நாலு நாள் தள்ளி
ஓ பரவாயில்ல என்ன வேவ்லென்து ஒரே பைய ஒரே ஏம்லஸ்ஸா இருந்திருக்காங்க
உம்
பரவலைங்கா
ம் ம் அந்த மாரி முந்தா நேத்திகூட நா வந்துட்டு ஒரு ஒருத்தவங்கிட்ட பேசின அவங்களுக்கு சேம் ஏஜ்ஜு தா எ பொண்ணுக்கான வயசு த்துதா அவங்க பொண்ணு ஆனா ரெண்டுமே அவங்களுக்கு பொண்ணு அப்புறோ பொண்ணு வந்துட்டு து யு கேஜி படிக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு அதேதா மேரேஜ் ஆயிட்டு ஆறு வருஷங்க அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆயி ஆறு வருஷோந்தாங்க அப்படின்ட்டு அந்த மாரி பேசும்போது கேக்கும்போது சேம் இது வருது இல்லையா
கடிக்கு அவிங்க ஊர் சைடு அந்த ஊர் சைடு ஆ அவருக்கு வந்து கொல்லிமல தெரியு அதிகமா தெரியுனு சொல்லிட்டு நாங்க அவங்க ஊருக்கு போனா ஒரு ட்ரிப்பு மாரி அப்படி வாரோ வாரோ கூடிப் இருவர் நாம் போமாட்ட அங்க மலை யில்ஸ் ஏரியாவா கொஞ்சு நல்லா இருக்கு எப்பிடி போணு இருந்தாலு ஒரு மூவாயிரோ நாலாயிரோ செலவாயிரு ஏன்னா அது ஆமா அருவியெல்லா இருக் கு போய் குளிச்சுட்டு வரலா
உம் எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி எல்லாம் பால் ச்க்லா போனு, அருவிக்குலா போணுனு ஆச ஆனா இது வரைக்கு எதுவும் போனது கடையாது அந்த மாதிரி போயிட்டு குளிச்சதோ இல்ல இல்லைங்க நா வந்துட்டு எப்டி சொல்றது அம்மா வீட்ட விட்டா மாமியார் வீடு மாமியார் வீட்ட விட்டா அம்மா வீடு என்னோட சித்தப்பா வீடே கல்யாண ஆனதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வா அப்டின்னு சொல்லிட்டு அது கொஞ்சோ தூரமா இருக்கறதுனால சென்னை யிலேதா அது தாம்பரம் பக்கத்துல அவங்களுடைய வீடு
ம்
அது எறங்கி அங்க எங்கயே போனு போல எனக்கு தெரியாது அதனால அங்கே கூட வந்துட்டு ஆறுவ ருஷ ஆச்சு இது வரைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இப்ப தம்பியோட கல்யாண ஆச்சு சித்தப்பா பையனுக்கு ப கல்யாண வந்துட்டு இப்ப போன மாசந்தா ஆச்சு சோ அதனால அது கு மட்டு அவங்க அம்மா வீட்ல இருந்தாங்க என்னோட அம்மா வீட்ல இருந்து என்னோட சித்தி அம்மா வீடு பக்கோ
ரிக்கா
அத்னால எங் சித்தப்பா வீட்டுக்குன் போயிட்டிருந்தது இல்லாம அவ்ங்க இங்கேருந்தே வந்துட்டு எல்லாமே பாத்துட்டு இங்க அவ்ங்க வந்துட்டு வாடக வீடு பாத்துட்டு வந்துட்டாங்க சித்தீ சித்தி பசங்கல்லா இங்க இருக் இருக்காங்க அவுங்க அம்மா வீட்டுக் பக்கத்துல என்னோட சித்தப்பா மட்டு தனியா அங் வ ருக்காரு லீவு விட்டாக் கஒரு மாசதுக்
இப்ப நீங்க அப்போ அப்ப எப்பாவது ஒரு டைம் போய் பாத்துட்டு வருவீங்க
ஆஹ் ரொம்ப டச் எல்லாம் கிடையாது என்னோட சித்தியும் வந்துட் என்னோட சித்தப்பா வந்துட்டு எங்க அப்பா கூட ரொம்ப அதிகமா பேசி சிட்டு பண்ணிட்டு அந்த மாரி இருக்கு இருக்கணும் அப்டின்லாம் கிடையாது என்னன்னா என்ன அந்த மாதிரி இருக்கும் இப்ப தம்பி கல்யாணம் இல்லையா அதுல அண்ணன் இல்லாமே எப்டி இது பண் றது அப்டின்றதுக்காக எங்கள வந்துட்டு நாங்க வந்துட்டு போனோம் தலும் கேரளா போயிட்டு வந்தோம்
எல்லாம் பொறக்கும் போது கூட பிறந்தவங்க மாறி பாத்துக்கிறாங்கக்கா அதுக்கப்புறோ மேரேஜ் ஆச்சுன்னா யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல மாறிறாங்கக்கா
எல்லாருக்குமே அப்டிதான் எல்லாம் இதுதான் இருந்தாலும் ஒரு சிலவங்க இப்ப என்னோட வீட்டுக்காரல்லாம் அவங்க தங்கச்சினாக்கா இது பண்ணுவாரு வரவே மாட்ற போவே மாட்ற னு கேட்பாரு இது பண்ணுவாரு ஆனா அவங்க வரும்போது இவர் வீட்டுல இருக்க மாட்டாரு இருந்தாலு கொஞ்சோ நேரம் இருப்பாரு அப்புற சுட்டி பாக்குற மாரி இருப்பாரு அப்புறோம் கிளம்பிடுரு வாரு அப்புறோ என்ன நீங்க வந்து பண்றது தங்கச்சி வீட் பண்ணா